தளபதி எப்டி இருக்கீங்க
ஆ நான நல்லா இருக்கேன் தோழி நீ நல்லா இருக்கி
ஜக்கரத்த தம்பி என்ன பண்றீங்க
நானு நான இப்தான் கடைக்கு போயிட்டு வந்தேன் நீங்க என்ன பண்றீங்க
நானும் இப்ப கோவில்க்கு போய்ட்டு வந்தேன் தோழி
ஆ செரி செரி என்ன சிறப்பு இன்னைக்கி
இப்ப தான் தோழி அஞ்சனோய கோயிலுக்கு போயிட்டு இருந்தோம் விழாயக்கிழம அப்போய்ட்டு அப்டிய சிவன் கோவில் போய்ட்டு
ஆ செரி செரி தோழி நாங்க நாங்க இன்னைக்கி கடத்தெருவுக்கு இப்தான் போயிட்டு வந்தோம் காய்கறி வாங்கிட்டு வீட்டுக்கு தேவையான சாமான் எல்லாம் வாங்கிட்டு வந்தோம்
செரிங்க செரிங்க செரி என்ன வெலவாசிஎல்லாம் எப்டி இருக்கு
வெலவாசி எல்லாம் ஏறி போயிருக்கு தோழி காய்கறி அ தக்காளி வெங்காயம் கூட பரவாயில்ல மத்த காய்கறிகள் எல்லாம் அதிகமா இருக்கு அடிப்படையான சாமானான் அந்த பொருட்கள் எல்லாமே அவ்வளவு வெல விக்குது உங்க ஊர் சைடுலா எப்டி இருக்கு
அனா பெரும்பாலும் நாங்க கடயில வாங்க விக்கறது இல்ல ஆ பாகி பக்க பக்கத்துல வாங்கிக்கிறது இல்ல தோட்டம் இருக்கு அ அதுல எடுத்து துவளடிக்கிர எங்க ஊர்ல சந்த போடுவாங் அங்க அதுல எடுத் போனாங்க
அ சந்தை வேலைய எல்லாம் உங்களுக்கு கட்டுபடி ஆகுதா
இக்கு தோழி நம்பா அங்க மொத்தமும் வாங்கிக்கலாம் தோழி சில்லறையா வாங்காம எல்ல எல்லா காய்கறும் ஒரே இடத்துல இருக்கும் காய்கறி மட்டும் இல்லாம பழங்கள் அஹ் மளிகை பொருட்கள் அந்த இன்ன எல்லா வி விதமான பொருளும் ஒரேடத்துல கெடைக்கதுனால நம் போனம்மா எல்லா பொருளும்யும் ஒரே இ தல வாங்கிட்டு வந்தடலாம் அங்கய இங்கயே அலையாம
ஆஹ் பரவாயில்ல தோழி இதுவும் நல்ல யோச சனயாதான் இருக்கு
நம வாரத்துக்கு ஒரு நாள் வாங்கினந்தம்மா அது அதுவே வந்துரும் தோழி ஒரு வாரம் ஃபுல்லா வந்துரும் நம்ம எல்லா காய்கறும் போவாம் பிள்ளங்களுக்கு ஸ்கூல் போறதால வேணுங்க காய்கறி கறி அங்க வாங்கிக்கலாம் கீர வகைகள் நல்ல நக்க எல்லாம் எல்லா விதம் வ கீரையும் கிடைக்கும்
உம் சேரி சேரி உங்க தோட்டத்துல கீர வகைய எல்லாம் போட்டு இருக்கீங்களா
அதா போடும் தோழி இப்ப வந்து கொஞ்சம் வெயில் காலங்களால போடமு போடல முன்னாடி போட்ட தோழி அந்த ஆஹ் மொளக்கீரைன்னு சொல்லுவாங்கல்ல அந்த கீரை எல்லாம் போட் டோ வெ வெண்டைக்காய் கத் கத்திரிக்காய் கொத்தரங்கா போட்டோம் நல்லா விளச்சல் அதிகமா இருந்துச் கே இப்ப வெயில் காலனால ஒண்ணும் போட முடியல தோழி
உம் வெயிலு தான் தோழி அதிகமா இருக்கு இப்போ உங்க தோட்டத்துல என்ன மாதிரியான காய்கறி ல்லாம் போட்டிருக்கீங்க
அதான் தனி இப்ப சொன்னேன்னா தோழி அந்த காய் இதெல்லாம் மரம் இப்ப இப்ப ஒண்ணும் போடல வெயில் அதிகமா இருக்குதால ஆனா மர மரங்கல்லாம் இருக்கு இப்பதான் வாழ தார் ஒன்னு வுருக்கு கு அஹ் ம மத்தது எல்லாமே வாழத்தாரு உற மாரி இருக்கு கே
பல வகைகள் நெறைய போட்டிருக்கீங்களா தோழி
ஆஹ வச்சிருக்கன் தோழி கொய்ய இருக்கு சப்போட்டா இருக்கு க்கு வாழ இருக்கு பலா இருக்கு
உம்
ஆ மா மாதுஅளை மாதுளை செடி வச்சிருக்கேன் எல்லாமே வச்சக்கேப் இப்ப சப்போட்டா வந்து பூ வச்சிருக்கு தோலி சின்ன கண்ணா தான் இருக்கு ஆனா இப் அப்பயே பூ வச்சிருக்கு
ஆஹ் பரவாயில்லைய தோலி இப்ப வரது எல்லாமே ஹைப்ரட் தாவே இருக்கு அதனாலயே சிறு இதுலேயே காய் காய்க்க ஆரம்பிச்சிறுது
ஆமா தோலி ஆனா அது ரொம்ப நாளைக்கு வந்து நீடிக்காது
ஆஹ் ஆமா
ஆமா தென்னையிலயே இப்ப வந்து கு அ பெரிய வள வளர மரமும் இருக்கு குட்டை தென்னையும் இருக்கு கே அஹ் இதுவே ஒரு இரண்டு வருஷம் மூணு வருஷத்துக்கு காய்கிறது அதுவே அப் அப்பயே ஸ்டார்ட் பண்ணிடும் போல இருக்கு ஆஹ் அந்த வகையான தென்னை மரமும் நாங்க வாங்கி நடவு செஞ்சிருக்கோம்
ஆஹ் நீர் பாசனம் வசதி எல்லாம் தோலி இருக்கா
ஆ இருக்கு தோலி இப்ப இங்க வந்து குளம்ல்லாம் இங்க பக்கத்துல இல்ல அதனால நாங்க போரு போட்டிருக்கோம் தோலி போரு வசதி நல்லா இருக்கு
ஓ சேரி தோழி
புது நிலம் மா நல்லா தண்ணி சுவையா இருக் சே
ஆஹ் சரி தோழி
தண்ணி நம்மளிட்ட இருக்கு ச அதால தானே நம்மளுக்கு கொஞ்சம் வந்து இல விருப்பமான காய்கறியோ எல்லாமே போட்டுக்க முடியுது
ஆஹ் அதுவும் உண்மைதான் தோலி
தூங்கியதுதில
ஆஹ் சரிதான்
ஆமா மலை எப்ப பெய்யும் பெய்யாதுன்னு தெரியாது
ஆஹ் இப்போ உள்ள வானிலை மாற்றம்லாம் மாறி டே இருக்கு
ஆமா தோலி நீங்க என்ன இந்த செங்கல் சூளை எல்லாம் வச்சிருக்கீங்களா அதெல்லாம் எப்படி இருக்கோம்
ஆஹ் அது அது நல்லா இருக்கும் தோலி ஆனா உங்களுக்கு வந்து சம்பளம் கொடுத்துதான் நமக்கு கட்டுப்படி ஆவாது தினசரி சம்பளமும் இருக்கு
கூப்புடிங்களா ஆஹ்
சேர்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு குறிப்பிட்ட தொகை குடுத்துதான் அவங்கள வேலைக்கு சேர்க்கணும்
மழ வெயில் பார்த்துதா செய்யற மாரி இருக்கு மல பெஞ்சா எல்லா வீணா போயிடு
ஆமா ஆமா எங்க அம்மா வீட்லயே அப்போ செய்வாங்க தோலி அது மேரிதா
ஆஹ்
காசு நம்ம வேணுங்க காசு இல்லாம எக்ஸ்ட்ரா காசு குடு க்கணு கூப்ட்டா வரமாட்டாங்க ஊருக்கு போயிட்டா திருப்பி வரமாட்டாங்க அதனாலயே இப்ப செய்யறதே இல்ல
ஆஹ் அதுல லாப கா லாப வந் து வரக்குள்ள நல்லா இருக்கு அது வரைக்கு அந்த கல் எடுத் து அத கொலுத்துற வரை கியு நமக்கு வந்து அதனோட கஷ்ட நெறைய இருக்கோ
ஆமா ஆனா எங்க அம்மா வீட்ல போட்டப்ப சில்லறையாதா அப்டியே கல் எல்லா போனிச்சி அதனால அந்த அளவுக்கு லாப வந்து அதுல எடுக்க முடியல நம்மளுக் மொத்தமா போனா நம்மளுக் நெறைய லாப கிடை க்கு ஆனா சில்லறியா போனதா ல அவுங்களுக்கு வந்து லாபம் வந்து ஈட்ட முடியல நஷ் டமாத
ஆஹ் எங்க வீட்ல வந்து எப்டின்னா இந்த கட்டுமானப் பணிகள்ல உள்ளவங்கள்ட்ட எல்லா கான்ட்ராக்ட் பேசிடுவாங்க அவங்கள்ட்ட அப்டே அஹ் கொலுத்துனவனே மொத்தமா குடுத்தோம் அப்டின்னா அவுங்க மொத்தமா நமக்கு அந்த அமௌண்ட வந்து குடுத்துருவாங்க
எங்க கணவரு அது மேரிதா சொன்னாங்க க சொல்லத கேட்காம செஞ்சாங்க இப்ப ரொம்ப நஷ்டமாயிட்டு தோலி அதுல செஞ்சி
ஓ அது இது அந்த அந்த எடத் க்கு கிராம
இப்ப நம்மளுக்கு பக்கத்துலே இருந்தா பிரச்சன கிடையல இல்ல இப்ப எங்க வீட்ல இருந்து அம்மா வீடு தூர இருக்கறதால டெய்லியு போயிட்டு வர போக்குவரத்து செலவே ரொம்ப அதிகமா இருக்கோ
அது சரி கண்காணிக்கிற ஆளுங்கிறவங்க கண்காணிக்கிற ஆளுங்கிறவங்க கிட்டக்க இருக்கணு அப்பதா கா அது சரியா இருக்கோ
ஆமா ஆமா தோலி அங்க என்ன செய்யறாங்க நம்ம இங்க உக்காந்து பார்த்துட்டு இருக்க முடியாது
ஆமா ஆஹ் அப்பப்ப கரெக்டா மா கால வேல சாய்ந்தர வேல மதிய வேலைக்கு மூணு வேலையு நம்ம போய் பார்த்தா மட்டுந்தா அவுங்கலா வேல செய்வாங்க
ஆமா தோலி இங்க வயலு எல்லா அப்டிதா தோலி வயலு இருக்கு எங்களு க்கு வயிலுக்கலா பக்கத்திலே இருக்கதால காலையிலு மாலையிலு ரெண்டு வேலையு போயிட்டு வந்துருவாங்க
ஆஹ் சேரி தோழி நெல் வகைகள் மட்டு தான் போடுவீங்களா இல்ல பருத் தீ பயிர் வகைகள் எல்லாமே
ஆ பருத்தி போடுவ தோழி பருத்தி போடுவா போட் உளுந்து அந்தப் அந்தப் பயிர் வகைகள எடையில எடையில போடுவாங்க சோளம் போட்டாங்க ஆனா அந்த அளவுக்கு மகசூல் கெடைக்கல கெடக்கில்ல நம்ம போட்டது வந்து கொரோனா டைம்ங்கறதால நம்மளுக்கு அந்த அளவுக்கு வந்து வ வருமானம் வரல என்னமே அப்ப பாதி விலை தானே போனுது
ஆஹ் ஆமா
அதனால அவுங்க அதுலயும் இன்னும் கொஞ்சோம் நஷ்டமா தான் போடுது
அலோ சேரி தோழி
அதிக வெலைவு வாசினா அதிகமா தான் இருக்கு இருக்கு பருத்திக்கு
ஆமா உங்க அனுபவமே உங்களுக்கு நறைய இருக்கும் போல தோழி இந்த விஷயத்துலலாம்
ஆமா தோழி என் கணவர் செய்றதால கூட இருந்து பாக்குறதால கொஞ்சோம் தெரியும் தோழி கொஞ்சோம் ஓரளவுக்கு தெரியும்
ஆ ஆ சேரி தோழி எங்களுக்கு இங்க அப்லாம் இல்ல நான் வந்து எங்க அம்மா வீட்ல பாத்ததோட சேரி இங்க அப்லாம் இல்ல
இது அம்மா வீட்ல எல்லாம் நல்லா இருக்காங்களா தோழி ஏ அம்மா வீட்ல எத்தன பேர் மொத்தம்
ஆ நான் நாங்க வந்து அம்மா அப்பா நாங்க வந்து என் ஒடன் பிறந்தவர்கள் வந்து என்னையும் சேத்து நாலு பேரு நாங்க
சேரி சேரி தோழி
ஆ அது பெரிய குடும்பம் அது கூட்டு குடும்பமா இருப்போம் ஃபுல்லா அந்த ஊரே எங்களுக்கு சொந்தம் தான்
எங்க அக்காக்கு க கல்யாணம் ஆயிடுச்
ஆ எல்லாருக்கும் கல்யாணம் ஆயிச்சி தோழி அவுங்களுமே கூட்டு குடும்பம் தான் அங்க இருந்துதான் நான் படிச்சேன் எங்க அம்மா வீட்டு சொந்தங்களோட அவுங்க வீட்டு சொந்தம் தான் எனக்கு ரொம்ப நெருக்கமே
ஆ அப்டிங்களா எத்தன பசங்க இருக்காங்க அக்கா உங்க அக்காப் பங்களுக்கு
ஆ இ ரெண்டு பேருக்குமே ஒரு பையன் ஒரு பொண்ணு அண்ணனுக்கு இன்னும் கல்யாணம் ஆவல அவுங்களுக்குதான் பொண்ணு பாத்துட்டு இருக்கோம்
இப்ப எங்க பொண்ணு கெடைக்குது எல்லா பொண்ணுகளும் படிக்கணும் படிக்கன்னு சொல்லிட்டு கல்யாணமே வேண்டாங்க
ஆ ஆமா தோழி எல்லாம் வந்து இந்த பீ கச் டி முன்னாடி இந்த டாக்டர் பட்டம் போடணும்ன்னு எல்லாம் ஆசப்படுறாங்க
ஆஹ முன்னாடி மாதிரி இல்லை இப்ப எல்லாம் முன்னாடி மாரி இல்ல படிக்காத கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க இப்ப எல்லாம் படிக்கணும்ன்னு சொல்லிட்டு அதுவும் நல்லது இப்பதான எல்லாரும் சொந்த கால்ல நிக்கிறதும் நல்ல
அஹ் அது சேரி எங்க அக்காங்களுக்குமே வந்து அவ அவங்க பள்ளி படிக்கக்குள்ளேயே பாதிலே நிறுத்திட்டாங்க அதுக்கப்பறம் கொஞ்சம் வருஷத்துல கல்யாணம் பண்ணிட்டாங்க இப்ப அவங்க ரெண்டு பேருமே ரொம்ப கஷ்டம்தான் பசங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கறதுல இருந்து எல்லாமே
இந்த காலத்துல படிப்புதான் தோழி மொதல்ல கல்யாணம் எப்ப வோனாலும் பண்ணிக்கலாம் ஆனா படிப்பு அந்த வயசு போயி
ஆஹ் கரெக்ட் தான் பிள்ளைங்களுக்கு ஒண்ணு சொல்லி் கொடுக்கணும்னா கூட கஷ்டமா இருக்குணு
நமம வெளியில எங்கேயும் அனுப்பது தேவையில்லை நம்மளே பசங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கலாம் என எனக்கு வந்து ஒரு தங் தங்கையும் ஒரு தம்பி இருக்காங்க தோழி தங்கச்சி கல்யாணம் ஆயிடுச்சு தம்பிக்கு கல்யாணம் ஆயிடுச்சு தங்கச்சிக்கு ரெண்டுபசங்க இருக் இருக்காங்க ஒரு பொண்ணு ஒரு பையன் இப்பதான் பிறந்து ஒரு நாலு மாசம் ஆகுது
ஆஹ் சேரி தோழி
இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கு அவங்களும் வேலைக்கு போறாங்க
ஆஹ் சேரி சேரி தோழி
ஏ மாமனார் மாவிய நல்லா இருக்கல உ மாமனார் மாமிய நல்லா இருக்
ஆஹ் எல்லாம் நல்லா இருக் க்கங்க தோளி ஒரு நிகழ்ச்சிக்கு போயிட்டு இப்பதான் வந்து ரெண்டு பேரும் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க
ஆமா வெயில எல்லாம் அதிகமா இருக்கு உம் உம் சேரி சேரி தோழி
உங்க வீட்டுல உங்க மாம்னா மாமியால இருக்காங்களா இல்ல நீங்க தனி குடும்பமா
நாங்க கூட்டு குடும்பம்ன்னு தோழினாங்க எங்க வந்து மாமனார் மாமியார் இந்து ஏமா கணவரோட தம்பி அவங்க எல்லா சேர்ந்து கூட்டு குடும்பம்மா தான் இருக்கும்
உம் இந்த காலத்திலே கூட்டுகுடும்பமா இருக்க சந்தோஷ மா தான் இருக்கு தோழி கேடக்குறதுக்கு
ஆமா வேர அவங்களுக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க அவங்களுக்கு ரெண்டு பையன் தான்
ஆஹ் உம் சேரி தோழி என்ன மதியம் உணவுக்கு எது தயார் செஞ்சுட்டீங்களா
அது இணவா செய்யணும்னு தோழி இன்னும் செய்யலை ஒண்ணு அஹ் இனிமே தான் போய் செய்யனும் நீங்க என்ன சாப்பாடு செய போறீங்க இன்னைக்கு கீழ்
நாங்க இன்னைக்கு வந்து வெஜ்ஜிலதான் காய்கறி போட்டு குழம்பு ஏதா வைக்கலாம் இருக்கோம்
செரி செரி ஏ வெஜ்ஜி ஏன் சை சைவதுக்கு மாறிட்டீங்க
ஆஹ் ந நேத்திலேந்து தொடர்ந்து ஒரு மூணு நாள் வந்து கெட வெட்டு அந்த மாதிரி போயி ஒரே அசைவமா இருந்துச்சு இன்னைக்கு கொஞ்சோ ரசம் அந்த மாரி கொஞ்சோ நார்மலான ஃபுட்டா சாப்பிடலான் இருக்கோம்
அது நல்லதானது வெயிலுக்கு ஒடம்பு பாதிப்பு ஏற்படும் ஈஸியான செரிமானம் மா அவர் மாரி சாப்பாடுதான் சமைப்போ சாப்டனும்
ஆஹ் அதான் தோழி அதுதான் செய்யலாம்னு பாக்குறோம் எல்லாரு எந்துருச்சு என்ன சொல்றாங்கன்னு கேட்டுட்டுதான் சமைக்க ஆரம்பிக்கணும் தோழி
நீங்க எல்லாம் காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வண்டிகளா
ஆஹ் இன்னைக்குதான் தோழி போயிட்டு நான் கடைக்கு அவங்க எல்லாம் வந்து விழாவுக்கு போயிட்டு வந்தாங்க நான் இப்பதான் கடத்தெரு போயிட்டு வந்தேன் வீட்டுக்கு தேவையான காய்கறிகளோ மல்லிகை பொருட்கள் எல்லாமே வாங்கிட்டேன் ஆஹ் நாங்க எங்களுக்கு வந்து இங்க வீட்டு வாசலை நிறைய ஆட்டோ வரும் தோழி இருபது ரூப தான் கடதெருக்கு போறதுக்கு வரதுக்கு அதுல பெரிய ஆஹ் அதுல பெரிய செலவு இருக்காது நம்ம ஜாமான் எல்லாம் அதுலயே போட்டு எடுத்துட்டு வந்துடலாம் அதனால நாங்க அதிகபட்சம் அந்த ஆ அவளவுதான் போயிட்டு வருவேன்
செரி எங்களுக்கு அந்த வசதி இல்ல தோழி நாங்க வந்து இங்க கொஞ்சோ உள்ள இருக்கறதால எங்களுக்கு அந்த வசதி இல்ல
உம்
எங்க அதனால நாங்க தான் அவங்க அவங்களுக்கு தனி வாகனம் வச்சிருப்பாங்க இல்லையே நடந்து பஸ் பஸ் ஸ்டாப்பூல போய்தான் பஸ் ஏதாது தோழி போனும்
போல உங்களோடது
ஆ ஆமா தோழி ஒரு மூணு நாலு தெரு தள்ளி இருக்கு கு மெயின் ரோடு நம்மளுக்கு பிரச்சன கிடையாது உள்ள இருக்காதால இப்ப ஆட்டோ இருக்கும்னா அது வந்து தனி ஆட்டோ வெல அம்பது ரூபா நூறு ரூபா அப்படி கேப்பா ப்பாங்க உம்
அப்ப குழந்தைகள் பள்ளிக்கு போறதுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்குமே உங்களுக்கு
அவுங்க பள்ளி வேன்ல போறாங்க தோழி அதுனால எந்த பிரச்சனையும் காது கொஞ்சம் தூரம் தான் ஒரு அரைக் கிலோமீட்டர் கூட இருக்காது அங் கேயே பள்ளி வாகனம் வருது அதுல வந்து போயிடுவாங்க தோழி நான் போய் நான் போய் அழை வந்துருவேன் தோழி
ஆஹ் சேரி சேரி தோழி
ஆஹ் சேரிங்க தோழி உங்களிட்ட பேசின நேரமே போனது போவேல தோழி
போகவே இல்லையா தொழி
ஆமா தோழி பேசிட்டே இருக்கணும் போலருக்கு நேரமே
ஆஹ் ஆமா தோழி வீட்டு வேலைகளை பாக்கணுல்லைய அடுத்து
ஆமாப்ப நானேப்போ வெளியில போரவேலைய இருக்கு
ஆஹ் சேரி தோழி ஆஹ் சேரி தோழி கண்டிப்பா நீங்க ஃப்ரீயா இருக்குள்ள எனக்கு கால் பண்ணுங்கதோழி நம்ம பேசு
ஆ சரிங்க தோழி நன்றி தோழி சேரிங்க தோழி
வேற எதுவும் ஆஹ் இருக்கேன் தோழி உங்களுக்கு வேற எதுவும் தேவப் ப்படுது இல்ல வேற ஏதுன்னா எனக்கு உடனே கால் பண்ணுங்க தோழி நம்ம பேசலாம்
சேரிங்க தோழி நான் வந்து போயிட்டு வந்து ஒரு அரை மணி நேரம் கழித்து உங்களுக்கு வந்து மீண்டும் கால் பண்றேன் தோழி
ஆஹ் சேரி சேரி கண்டிப்பா நீங்க பேசுங்க நான் போன் எடுத்து உங்களுக்கு நானும் பேசுறேன்
சேரிங்க தோழி எல்லாம் கேட்டதா
ஆஹ் சரி தோழி உங்களுக்கு எதுவும் பகிரணும் அப்படின் நெனச்ச ஆஹ் அவங்க வந்து வாகனம் பெரியவா மீன் வண்டி அந்த மாரி ஓட்டுறாங்க தோழி
என்ன என்ன ஊருக்கெல்லாம் எடுத்து செல்வாங்க
அஹ் பெங்களூர் கேரளா அந்த ரெண்டு பகுதி தான் சில போவாங்க
அடிக்கடி போவாங்களா எப்படி தோழி
தோழி வருவாங்க இன்னைக்கு நான் இரவு வராங்க அப்படின்னா நாளைக்கு மதியானமே மறுபடி போற மாரி இருக்கும் செல நேரங்கள் பத் பாத்தீங்கன்னா மதியானம் வந்துட்டு அடுத்து சாந்திரமே கிளம்புற மாரி இருக்கும்
சரி சரி அப்ப மீன் உங்களுக்கு வந்து ஃப்ரீயாவே கிடைக்குனு
ஆஹ் அதுவும் அது ஒரு பக் சந்தோஷமா இருந்தாலும் வீட்டுலேயே இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையே வராது நம்ம ஒரு முக்கியமான தேவைக்கு போணுனாதான் முன்னடி போகணுங்கிற மாரி இருக்கும் அவங்களுக்கு
ஆமா தோழி நம்ம அவுங்க வேலையே அப்புடித்தானே எதிர்பாக்க முடியாது து நம்ப தான் கொஞ்சம் அனுசரிச்சு இப்ப போய்க்க வேண்டிதான் எல்லா எல்லா வேலையிலும் இந்த மாதிரி கஷ் கேக்க தான் தோழி
உம் இன்னைக்கு கூட ஒரு இதுக்கு போனும் இன்னைக்கு அவுங்க இல்லாம நேத்தி இருந்த தேவைக்கு இருந்தாங்க அதனால ஒன்னு இல்லனாலும் ஒன்னுத்துல இருக்காங்களேன்னு சந்தோஷப்பட்டு இருக்க
உம் உம் உஹம் அத மட்டும் சொல்லிடாதி புரிய வச்சு வேண்டி தான் என்ன பண்றது அதுதான் நம்ம செய்ய முடியும் அவுங்க வேலையும் அவுங்க பாக்கணும் இல்லையா இந்த காலத்துல ஒருத்தவுங்க சம்பாதிச்சாலே பத்
கண்டிப்பா தோழி உன் குழந்தைகள
நீங்க என்ன அது வேலை பாப்பீங்க இல்ல வீட்ல இருந்துவேலைபாப்பியா இல்ல வேலைக்கி போயி
ஆஹ் நான் ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஆஸ் ஆசிரியரா பள்ளியில பணி புரிஞ்சேன் இப்போ வந்து ஆஹ் இப்ப வந்து இந்த வேலையை விட்டுட்டு இப்ப வீட்டு்ல இருந்தே வேலை செய்யிற மாதிரி உள்ள வேலை கிடைச்சுது
ஆஹ் சேரிங்க தோழி
போயிட்டு வறத காட்டிலும் இப்ப அத வீட்லயே செய்யறதுக் கே ஒரு நாளைக்கு நமக்கு அதிக சம்பளம் கிடைக்கிறதுனால உழைப்பு கம்மியா இருக்கு ஊதியம் அதிகமாகும் குள்ள நான் இதையே வந்து எடுத்துக்கிறேன்
உம் ஆமா நல்லா அதுவும் நல்லது தான் தோழி நம்ம வீட்டு வேலையும் பாத் அது மாரி இருக்
உம் ஆமா தோழி குடும்பத்தினரிடம் அதிகமா செலவு பண்ற மாதிரி இருக் கும்
ஆமா ஆமா தோழி நானும் அப்படிதான் தோழி ப சங்க வந்து என் ஸ்கூலுட்டு வந்தோன நான் டியூஷன் எடுப்பேன்
ஆஹ்
ஆஹ் அது பார்த்துட்டு ப பசங்க சொல்லி கொடுத்த மாதிரி இருக்கும் மத்த பசங்களுக்கும் கொஞ்சம் சொல்லி கொடுத்த மாதிரி இருக்
ஆஹ் எந்த வகுப் பு வரைக்கும் தோழி து உங்களோட வீட்டு பாடம் நடக்
இங்க எட்டாம் வகுப்பு வரைக்கும் எடுப்பேன் தோழி ஆஹ் ஆமா தோழிஅதுல கொஞ்சம் நேரம் போறதே தெரியாது நம்மளுக்கும் அதுல கொஞ்சம் வருமானம் கிடைக்கும் ஆஹ் நான் வந்து பசங்களுக்கு சொல்லி கொடுத்த மாதிரி இருக்கும்
ஆஹ் நானும் எங்க வீட்டுக்கு பக்கத்துல பாத்து ட்டு இருக்கன் அது கொஞ்சோ டவுன் சைடுங்கனால யாரும் கொழந்தைக அவ்வளவா இருக்க மாட்றாங்க
உம் ஆஹ் இங்க அப்படி இல்ல தோழி நான் சொன்னேன்ல எங்க தெரு தெரு தெரு உள்ள
ஆஹ் அது தெ எங்க வீட்டு சைடு எல்லாம் ரொம் ரோட்ல நடக்கவே முடியாது தோழி அந்த அளவுக்கு வாகன போக்குவரத்து அதிகமா இருக்கும் அதனாலயே குழந்தைகள வெளிய அனுப்பவே பயப்படுவாங்க
ஆஹ் செரி செரி நான் இங்க பிரச்சனது இங்க நெறைய இந்த முஸ்லிம் அவங்க பசங்கள் நெறைய இருக்கா ங்க அதனால நீங்க இங்க நெறைய பசங்க தான் தோழி பசங்க லீவ் விட்டாலே போதும் நம்ம வா நெறைய பசங்க விளையாடிட்டே இருப்பாங்க
ஆஹ் பசங்க விளையாடுறது அதெல்லாம் பாத்தாலே ஆனந்தமாதான் இருக் கு தோழி
கருத்து கருப்பு நிறமா போய்டுறாங்க
அஹ் அது உண்மதான் வீட்லேயே நெறைய வந்து அழகு சாதன பொரு களா பயன்படுத்தி நீங்க அதெல்லாம் போக வச்சிடலாம் தோழி
அது அது எப்படி செய்யன்னு தெரியாது தோழி உங்களுக்கு தெரியுமா தோழி
அஹ் நான் என்ன செய்வேன்னா தக்காளில கொஞ்சோண்டு சக்ர தடவி தயிர் வச்சு மூஞ்சில கொஞ்சம் தேய்ச்சுட்டு அரை மணி நேரம் விட் ட்டு மூஞ்சு கழுவுவன் தோழி அது வந்து அன்னைக்கு முடியாது ஆனா அடுத்த நாள் பாத்தோம் னா மூஞ்சு நல்ல பிரகாசமாக இருக்கும் தோழி
அப்டிங்களா நானா ஒரு தட மட்டும் நான் அத பயன்படுத்தீப்பேன் தோழி அந்த முல்தானி மெட்டின்னு சொல்றாங்கல்ல ல அத பயன்படுத்தி ஒரு தடவ மட்டும் செஞ்ருக்கன் தோழி அதுவும் தயிர் தக்காளி முணூத்தயும் வந்து அரை சு அதுல மிக்ஸ் பண்ணி அதுல வந்து நாங்க போட்டிருக்கோம் தோழி ஆனா அடிக்கடி போட்டா அதுக்கு உள்ள பயன் நமளுக்கு கெடைக்கும்
ஆஹ் அதுவும் சரிதான் தோழி திருமணத்துக்கு அப் அப்புறம் அதெல்லாம் பண்றதே முடி பராமரிப்பு ஆஹ் முக பராமரிப்பு எல்லாத்தையுமே வுட்டாச்சு தோழி
ஆமாங்க தோழி இப்ப எங்க பசங்க பக்கம்
ஆஹ் ஆஹ் ஆமா தோழி தலைக்குமே முடி உதிர்வு அதிகமா இருக்கு இருந்தாலும் நறைய செய்யணும்னு நினைப்பா நேரம் இருக்காது
இந்த கருவேப்புள்ள எல்லாம் போட்டு அந்த காச்சி தரைமுடிக்கு தடவுவீங்களா
ஆஹ் நான் நறைய வெட்டி வேறு அந்த மாரி வேர் எலாம் சொல்லுவாங்க அதெல்லாம் வாங்கி அதுல தேங்காஎண்ண கலந்து அதுதான் பயன்படுத்துறேன் ஆஹ் தலைக்கு எப்பயும் அரைக்கிற அப்ப வேப்பளை கருவேப்பிள்ளை செம்பருத்தி கத்தாழ வெங்காயம் தயிர் எல்லாத்தையும் அரைச்சி தலையில போட்டு ஒரு காம நேரம் ஊற வச்சு ம் அப்பறம் ஆஹ் ஆமா தோழி எல்லாத்தையும் ஒன்னாய போட நல்ல முடியு நல்லா புஸ் புஸ்னு இருக்கும் முடிய உதிர்வு வந்து நமக்கு கொறையும்
ங்களா தோழி நான் நாங்க வந்து இது போடுவோம் தோழி அந்த வெந்தயம் பாத்தீங்களா வெந்தயம் தயிரு கற்றாலை சொல்ற கற் றாலை அது மூணத்துமே அரைச்சி தேய் தோழி அது நல்லா முடிக்கு வந்து நல்லாருக்கும்
ஆஹ் நாங்க வந்து ஒரு ஒரு வாரம் ஒண்ணு ஒண்ணு பயன்படுத்
ஆ ம அரிசி கலுன தண்ணி பாயன்படுதுவீங்கிலா தோழி அரிசி கழுவுன தண்ணி இருக்கு
அஹ் அது இது வரைக்கும் நான் பயன்படுத்தினது இல்ல தோழி கஞ்சி சொல்லுவாங்க இல்லையா வடிச் ச்ச கஞ்சி ஆஹ் அது நல்லா அது நல்லா இருக்கும் அது பயன்படுத்திருக்கன்
ஆஹ் நான் வந்து அததான்க்கு தோழி அடிக்கடி நான் பயன்படுத்துவேன் அப்ப வந்து நம்ம அரிசி கழுவும் தண்ணிய எடுத்து வச்ச வச்சிருவேன் நம்ம தலைக்கு எண்ணிக்கிவந்து தேய்ச்சு குளிக்கிறோமோ அப்ப வந்து குளிச்சு முடிச்சிட்டு கடைசி சியா அந்த தண்ணி ஊத்திகணும் அ அது தண்ணி உத் நம்ம எந்த தண்ணியும் ஊத்துக்கூடாது ந ஊத்தாம இந்த தண்ணி தேயிச்சு குடிச்சிட்டு அதோட நம்ம வந்து தோட்டி எல்லாம் தோழி முடி வந்து நல்லா மோர மோர இருக்கு கொது தோழி அப்டியே உங்களுக்கு
ஆ இந்த முறை இது வரைக்கும் நான பயன்படுத்தினது இல்ல இதுக்கப்பறம் செஞ்சு பாக்குறே
இதுதான் தொழி அடிக்கடி பயன்படுத்துவேன் அப்ப நம்ம முகத்துக்கும் அது மாரி அத கழுவுறதுக்கும் அது நல்லா இருக்கும் தோழி அதுவும் பயன்படுத்திக்கலாம் இப்தான் அது எல்லாம் எமே ஒரு பாக்ஸ்ல வச்சு ஆ ஐஸ் குட்டில அத வந்து ஒரு வாரத்துக்குதா பயன்படுத்துறாங்களே
ஆ ஆமா தோழி இப்ப வந்து குளி சாதன பெட்டி இருக்கிறதுனால எல்லாத்துக்கும் ஒரு தடவ தயார் பண்ணி வச்சு அவர் ரெண்டு வாரம் வர அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சாச்சு ஆ செரி உங்களோட தகவலாம் பயன்படுத்தி ஆ என்ன தகவல் எனக்கு பகிர்ந்ததுக்கு நன்றி தோழி
செறீங்க தோழி
வைக்கீங்களா தோழி
ஆ செரி தோழி உங்க நேரம் இருக்கிறப்ப மறுபடி பேசுங்க
செரிங்க தோழி